வணக்கம்
வணக்கம் ப்ரோ குட் மார்னிங்
குட் மார்னிங் நல்லாருக்க
ஓகே நல்லாருக்கீங் ப்ரோ
சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சிங் ப்ரோ நீங்க
சாப்ட்டாச்சு என்ன சாப்ட்டீங்க
மார்னிங் தேங்கா சட்னி அட ராகி அட சாப்ட்டோ
அப்டிங்ளா
ஆ நீங்க
நா இட்லிதா சாப்டுவே காலைல
ஓகே ஓகேங் ப்ரோ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்ளா இல்ல ட்ரா மின் ஸ்டூடெண்ட்டா இல்ல வேற எதாவது பண்ணிட்டுருக்கீங்ளா
நா வந்து ஸ்டூடன்ட்னு சொல்ல முடியாது ஒர்க் பண்றனு சொல்ல முடியாது வீட்ல இருக்கே இப்போதைக்கி.
ஓகே ஓகே.
காலேஜ் முடிச்ட்டே இந்த வர்ஷந்தா முடிச்சே இப்போ வீட்லருக்கே.
என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க?
பி சி ஏ
ஓகே சோ இதுல கோடிங்ல ரொம்ப நாலேஜ் உள்ள பெஸ்னா நீங்க?
அந்த அளவுக்குலா சொல்ல முடியாது ஓரளவு.
ஓகே ஓகேங் ப்ரோ.
ம்.
எந்த லேங்குவேஜு ரொம்ப இன்ட்ரஸ்டட் நீங்க?
எந்த லேங்குவேஜ் இன்ட்ரெஸ்ட்னா வந்து பைத்தான்.
பைத்தான் ஓகே பைத்தான் எஸ் கியூ எல் லா?
இல்ல பைத்தான் மட்டுந்தா எஸ் கியூ எல் லந்து அந்த அளவுக்கு தெரியாது. அ அ.
பைத்தான் ஷாட் அண் ஸ்வீட்டிங்கற மாரி ஷாட்டா இருக்கு கோடிங்குன் சொன்னாங்க ஆனா கொஞ்சோ லேன் பண்ற வரியு க கஷ்டோன்னாங்க. ஓகே.
பைத்தான் வந்து கொஞ் சின்ன சின்னதா இருக்கு ப்ரோக்ராம்லா அதே ஜாவா அந்த மாரிலா அத்தா கொஞ் பெருசு பெருசா இருக்கு.
பெர்சு பெருசாருக்கு ஒகே ம் ம். இந்த கிளவுடு கம்ப்யூட்டிங் கிராஃபி க்ஸ் எதாவ்து ஆ நா த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒக் பண்ட்டுந்து இப்போ ரிசைன் பண்ட்டே.
ஓகே.
ம் நா பேங் கிங்ல இருந்தே பேங்கிங் யூ எஸ் ஸோட ப்ரோசஸ்ஸு பேங்கிங் இங்க நம்ப கர்நாட்டக்கா ஸ்டேட்ல பண்ணிட்ருந்தே.
அப்டிங்ளா செரி ஓகே.
ம் ம்.
என்ன கேட்டிங்க எதோ கேட்டிங்ளே?
ஆஹ் கிளௌவுட் கம்ப்யூட்டிங் கிராஃபிக்ஸு அந்த மாரி சப்ஜெக்ட்டு எதாவது உங்குள்க்கு பி சி ஏ படிச்சதுல
இல்லல்ல அதுலா இல்ல. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆமா ஃபுல்லா கோடிங் சப்ஜெக்ட் மட்டுந்தா ஆமாமா நான் கோடிங்தா காது.
ஓகே ஓகே இந்த இது ம மல்டிமீடியா கிராஃபிக்ஸ்சுஸ் சோ எக்செல்லு அந்த மாரி சம்திங் ஓகே ஓகே. ஓகே ம் ம் ம். ம்.
ஓ ஆர் அந்த மாரிதா.
ஓகே ஓகே.
ம்.
செரி செரிங் ப்ரோ ஜாப் சர்ச் பண்ணிட்ருக்கீங்க?
ஆமா பண்ணிட் இப்பு இன்னு பண்ண ஸாட் பண்ல இப்ப வந்து நா வந்து கரஸ்ல வந்து காலேஜ் போட்லா அப்டின்னு வெச்சிருக்கே அது போட்டுடுதுக்கு அப்மா வந்து வ
எம் சி ஏ போட்றிங்ளா எம் பி ஏ போட்றிங்ளா?
எம் பி ஏ எம் பி ஏ
ஓகே அ ஆனா நீங்க இப்போ எம் பி ஏ போட்ற மாரி இந்தா த்ரீ இயஸ் படிக்கணுமா?
இல்லல்ல டூ இயஸ் தா.
டூ இயஸ் தானா
ம்
ஓகே ஓகே
எம் பி ஏ பிசினஸ் டேட்டா அனலிஃபிக்ஸ்னு ஒரு இது
ஓகே ஓகே
ம் அது வந்து ஆ கோடிங் சம்பந்தப்பட்டுதலா அவ்ளோவா வராது இந்தயே ஆ பவர் பி ஐ
ஆ
அந்ந மாரி இல்லா டேட்டா வரு
ஹா
அத்னால வந்து அது கொஞ்சோ ஈஸியா இருக்குன் சொல்ட்டு அதுல போயி எம் சி ஏ வந்து ஃபுல்லாவே வந்து எ ப்ரோராமிங் லாங்குவேஜ் அது சம்மந்தப்பட்டுதா இருக்கோ அதனால வந்து அத மேக்ஸ்ச வரு மேக்ஸ் சம்பள்க் செட் ஆவாது அந்தனா வந்து எம் பி ஏ
ஓகே ஆனா ஆமா எம் சி ஏ படிச்சோம்னா மேக்ஸ் ஈவன் பி சி ஏ லயே கூட மேக்ஸ் இருக்கோ குல்ல ஃபஸ்ட்டு சிம்ல உம் உம்
திட்டே வந்துச்சி பவால நென்ச்ச வந்துச்சி அணா
ஓகே சோ மேட்ரிக்ஸு அந்த மாரி
ஆமா மேட்ரிக்ஸ் அத அதா டென்த்து லவல்த் டுவல்த்ல என்ன மேட் சம்மோ அத பேஸ் பண்ணிதா வரு
ஓகே ஓகே இன்ன நானு எம் சி ஏ கம்ப்ளீட்டடு
ம் ம் ம்
ஆஆ அ ஃபஸ்ட்டு ரெண்டு செம் மேக்ஸ் இருந்தது
உங்குளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் அத வன்ச்சாம் எம் சி யேல
ம்
ஓகே ஓ
ஆமா ம்ம்
வெறுப்பா இருக்குமே
ஆமாங் ஃபரோ கொஞ்சோ கஷ்டன்தா மேக்ஸ்னாவே நம கொஞ்சோ கஷ்டமாருக்கு அப்றோ வேற வழி இல்ல நம்பப் பாஸ் ஆகி தா ஆகணுங்க போது கொஞ்சோ ஹாட் வக் பண்ணி அது கத்துக்குட்டு அதுக்கப்பா ப்றோ எப்டியோ பாஸ் ஆயாச்சு
அவ் கரெக்ட்
ம் அதுவு மேக்ஸ் எடுக்கும்மோது புரியாது அப்போ என்ன பண்ணோனா நாங்க ஒரு ஆறு ஏழு பேருஃப் ஃப்ரண்ட்ஸுங்கல்லா சேந்து மேக்ஸ் டிபாட்மென்ல ஒரு பொண்ணு அவுங்க வீட்டுக்குப்பு போயி நாங்க மேக்ஸ் லன் பண்ட்டு வந்தோ
ஓ ஓகே ஓகே அண்ண பொண்ணுக்கு வந்து எல்லாமே மேக்ஸ் ஓரளவுக்கு தெரியு ஆலையா
எ சி மேட் த்தமெட்டிக்ஸ்சு ஆனா அவுங்க சம்மந்தமே இல்லாம எம் சி ஏ எதுக்கு வந்தாங்கனே தெரில அப்போ அவுங்க வந்து எங்களுக்கு ஜூனியரா இருந்தாங்க நாங்க சீனியரு சோ எங்கள்க்கு மேக்ஸ் அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குன் சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் நாங்க லன் பண்ட்டு வந்தோ அவுங்க வீட்டுக்கே போனோ ஒரு ஆறு ஏழு பேர் அவுங்க வீட்டுக்கே போயி அன்னைக்கு ஃபுல் டே அஞ்ச் ஜி யூனிட்டு ஒரே நாள்ல அந்த பொண்ணு கவர் பண்ணி குடுத்தாங்க எனங்க் எங்குளுக்கு
ஓ ஓகே கே
ஆ அஞ்சி யூனிட் அப்றோ எத எது இம்பார்ட்டன் ஸம் ஓரளவு மேனேஜ் போம் பாஸ் ஆகுற அளவுக்கு எதெதிம் பார்ட்டன்ஸ் சம்முங்குர மாதி பாத்து அவ நாங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டோ
இந்த டிஃப்ரன்சியேட்டு இன்டெக்ரல் அதெல்லா வந்துச்சா
ஆ எல்லாமே இருந்தது
ஓ ஓகே
ம்
நீங்க எந்த எந்த பேட்ச்ல வந்து அத இது பண்ணீங்க நா ஒங்ளுக்கு வந்து அந்த எம் சி ஏ பண்ணீங்க
டூ தௌசண்ட் செவன்டீன் டூ நைன்டீன்
ஓகே அப்பயு வந்து அந்த மேக்ஸ் சென்ட்டர்
ஆமா அப்பவே இருந்தது
ஆ இப்ப எவ்ளோ கஷ்டமாருக்கு பாத்துக்க அப்ப நீ
ம் இப்ப நறயா எஜுகேஷன் சிஸ்டமு மாறிர்ச்சு இல்லைங்ளா இன்னு நறயா அட்வான்ஸ்ட்டான கோர்ஸஸ்லா வந்துடுச்சு ஆ யா யா அதுல்லா இப்ப நாங்க கேள்விப்படம்போது நாங்க படிக்கும்போது இதெல்லா இருந்துருந்தா இப்ப பி எஸ் சி மல் ட்டி மீடியானே கோர்ஸ்லா விட்ருக்காங்க அப்போ மல்டிமீடியாங்றது ஒரு சப்ஜெக்ட்டா படிச்சோ நாங்க
ஆமா அதே போலதா ஏ ஐ ன்ட்டு ஒரு ச ஒரு இதுவா வந்துருச்சு கொண்டுட்டு வந்து ஒரு கோர்ஸா மாட்டிடாங்க
ஆ ஆ
அந்த மாரிதா
அத அப்போ நாங்க ஜஸ்ட் அது ஒரு சப்ஜெக்ட்டா படிச்சோ பட் இப்போ வந்துட்டு அது ஒரு கோர்ஸாவே கொண்ட்டு வந்துட்டாங்கம்போது இன்னு அட்வான்ஸ்டா அவுங்க நறயா லேர்ன் பண்ணிர்ந்து ப்பாங்க ம்
எல்லாமே வந்து அது சம்மந்தப்பட்டதான வர்து அதனாலா வந்து கொஞ்சொ இன்னு அட்வான்ஸா போனா தா வந்து அது தெரியுன்ற மாரி ஆனா கஷ்டமாதா இருக்குது
ஹா ஹா
போவ்போவதா தெரியு எப்டி சொல்லிட்டு
பட் இப்போ இருக்குற டெக்னாலஜிக்கு அந்த மாரி ஸ்டேடிஸ் எல்லா படிச்சா மட்டு தா அவுங்ளு க்கு வேல கெடைக்குன் வச்கோங்க
ஆமாமா கரெக்ட்டு தா
வேற வழி இல்ல ஏனா இப்போ எல்லாருமே கேஷுவ்லா ரெண்டு டிகிரி முடிச்சிருறாங்க முடுச்சுட்டு அதுக்கு மேல ஸ்கில்ஸ் இருந்தா மட்டுந்தா வந்துட்டு ஐ டி யு சேரி மோஸ்ட்லி எம் என் சி னாவே சர்வை பண்றதுக்கு மல்டிபுள் ஸ்கில்ஸ் இருந்தா ம
ஆமா ரெண்டு மூணு லாங்குவேஜ் இருக்ணு தெரிஞ்சு வச்சுக்ணு அப்பதா வந்து அந்த கம்பெனிக்கு அவுங்க நம்ள எடுப்பாங்க இதா இப்போ பிரச்சன ஏனா இப்ப‌வந்து கொஞ்சொ எல்லாரு வந்து இந்த ஐடி ஃபீல்ட்ல வர ஆரம்பிச்ட்டாங்ளா
ஆ
அதனாலே வந்து கொஞ்சொ டிமாண்ட் அதிகமாயிர்ச்சு அதுக்கேத்த மாரி எல்லாரு அதுல போய்ட்டாங் மித்தோங்க வந்து யார் எடுக்கது யார விட்றதுன்னே தெரியாம
ஆமாங் ப்ரோ அதுவு இங்க ஒரு சில ஸ்டேட்லா டிஃபால் டா லாங்வேஜ் நார்மல் நம்ப பேசுற லாங்வேஜு மல்டிபிள் லாங்வேஜ் தெரிஞ்சு வச்சிருக்காங்க
ஆமா இப்ப சென்னைலே வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து இன்டர்ன்ஷிப் போனா அங்க வந்து ஒர்க்கு போக வந்து இந்தி கத்துனா தா அந்த்துல ஒர்க்கு தர மாரி அப்டின் சொன்னா ரெண்டு இந்தி தெரிஞ்சிருக்கணு அப்பதா வந்து அந்த கம்பனில எடுப்பாங்க அப்டின் சொல்லிருக்கா
ஓகே
ம் அந்த மாரி
அதை இப்ப நறைய டிமாண்ட் வச்ட்டாங்க மொத இங்கிலீஷு அவுங்களோட நேட்டிவ் லாங்வேஜ் தெரிஞ்சா ஓகேங்ற மாரி இப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்லா வந்துட்டு அது ஒவ்வொரு சி டீம் வந்து ஒவ்வொரு லாங்வேஜ் மாரியே பிரிச்சுட்டாங்கன் வச்சுக்கோங்க ஏனா ஐ மீன் அங்கருக்க ஹெட்டு வந்து எந்த லாங்வேஜோ அந்த லாங்வேஜ் உள்ள பீப்பிள் அவுரு அந்த டீம்க்கு ரெக்ரூட் பண்ணாருன்னா அவுங்க இன்னு நல்லபடியா கைட் பண்ணலா சோ இப்போ ஒரு எல்லாருக்குமே இங்க்லீஷ் வந்து நல்லா அண்டஸ்டாண்ட் ஆகுனு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு லிசனிங் கப்பாசிட்டி கம்மியா இருக்கு பட் ஃபுளுவண்டா பேசுவாங்க சோ அபடி இருக்குமோது அவுங்கவுங்க டீம் லாங்க்வஜ் ஸ்டூடெண்ட் எட்த்துட்டாங்கன்னா அது அவுங்க நேட்டிவ் லாங்க்வேஜிலே கன்வே பண்ணி ப்ராசஸ் நல்லபடியா பண்ணி அவுரு நல்ல ஒரு ப்ராஜெக்டுக்கு மீன் ஒரு நல்ல ஒரு குரோத்து தர முடியுங்கிறதுனாலயே இப்ப அந்த மாரியு ரூல் வந்துரிச்சு
ஆமா
ம்
அத்னால்யே இப்ப கொஞ்சோ இன்னா பண்றத்ன்னா வந்து எல்லாரு வந்து அ தமிழ தவிர இங்க்லீஷ் தவிர இன்னொரு லாங்குவேஜு ஒன்னு கத்துக்கணு அப் டின் சொல்ட்டு இருக்காங்க கத்துக்னாதா வந்து கொஞ்ச வேல்யூ அப்டின் சொல்ட்டு
இது இது நீங் எ எ ஒருத்தங்க எனுக் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவுங்க வந்துட்டு இப்போ எனக் தெரிஞ்சு தேட்டி ஃபை லேக்ஸ் பெர்ரானம் வாங்குறாங்க அவுங்க இப்ப விபி லெவல்ல இருக்காரு பட் ஸ்டில் அவுங்க வந்து இங்க்லீஷையு அ நம்ப நேட்டிவ் லாங்க்வேஜ்யு வெச்சு சர்வே பண்ண முடியாதுன்னு அதர் லாங்குவேஜ் பே பண்ணி அவுரு போய் இப்ப கத்துட்ருக்காரு அவரே ஆல்ரெடி விபி பொசிஷென்னு
ம் ம் ம்
சோ நல்ல பேக்கேஜ் இருக்கு ஈவன் அவுங்கள்க்கு வேற அடிஷ்னல் லாங்குவேஜ் தேவப்படுதுனே போயி லாங்வே
ஆமா கத்துட்டாதா வந்து நம்ம சர்வே பண்ண முடியு இல்லன வந்து நம்புளுக்கு மேல யாராச்சு ஒரு வருவாங்க ஏன்னா வந்து எப்புமே எப்பவு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து அவ்ளோ இம்பாட்டன் தருவாங்க எத்தொன்னே ஃப்ரெஷ்ஷஸ் தா எடுப்பாங்க ஈஸியா அந்த மாரி இருக்காங்க இப்போ
ஆமாங் ப்ரோ
இங்க வந்து இந்தியாவில வந்து அவ்ள்வா இப்போதிக்கு இந்தியானாலலா வந்து இப்போ எபடி சொல்றதுனா வந்து அவ்ளோ வேக்கென்சி இல்ல ஜப் வேக்கென்சி அவ்ளோ இல்ல நிறைய பேர் படிக்கிறதுனால வந்து கெடைக்க மாட்டின்து யாருக்கு ஆமா
ஆ ஆ
குறிப்பிட்ட பேசனக்கு மட்டு தா கெடைக்கிது
ஆமாங் ப்ரோ இப்பெல்லா ரொம்ப ரேரு ஒரு எடத்துல நம்ம செட்டிலாயி இருக்கணுனா
அந்த இங்க்லீஷ் பேசுர அந்த இதுவா இந்தாலு செரி எது வந்தாலு செரி கெடையித்து கஷ்டொந்தா
ஆமாங் ப்ரோ
ம் இந்த அந்த ஐடி ஃபீல்ட்ல ரொம்ப கஷ்டோ
ம் ம் செரிங் ப்ரோ பாப்போ அப்றோ பாப்போ
ஆ ஓகே
ஓகே பாய்